அ எப்படி இருக்கீங்க
எப்டி இருக்கீங்க
அ ரொம்ப நல்லா இருக்க தோழி தோழி இப்ப வந்து பாத்தீங்கனா நட் நறைய இடங்கள்ல வந்து நம்ப குழந்தைகள வந்து இப்ப நம்மோ படிக்க வைக்கிறோ அதனால சமூகத்துல வந்துட்டு அவுங்ளுக்கு அந்த படிப்பு அறிவு இருக்றனால வெளியே போயி அந்த படிப்பு சம்பந்தமா வந்து ஆகட்டும் இல்ல வேற ஏதாவது ஒரு பயணிகள் ல சம்பமந்தமாகட்டும் எதுவா இருந்தாலும் அவுங்ளுக்கு அத பத்தி யோசிக்கிறப்போ ஒரு இங்கிலீஷ்ல யாராவது பேசுனாலோ அத பத்தி நமக்கு ரிப்ளை பண்றதுக்கோ எல்லாத்துக்குமே வந்துட்டு அவுங்ளுக்கு அறிவு இருக்கு அந்த எஜுகேஷனோட பவர்னு சொல்லலாம் சோ அந்த மாரி படித்தவர்களுக்கும் படிக்காதவர்களுக்கும் நீங்க வந்து என்ன ஒரு இந்த மாதிரி ஃபர்ஸ்டு இன்னல்கள் வந்து வெளில பேஸ் பண்றாங்க அப்டிங்கறத நீங்க சொல்ல முடியுமா தோழி உங்களோட உங்க சர்க்ள வந்து அந்த மாதிரி யாராவது நீங்க பாத்த அனுபவம் வந்து உண்டா
கண்டிப்பா நீங்க சொல்றது ரொம்ப கரெக்டு இப்ப பாத்திங்கனா வந்துட்டு ஒரு சமூகம்னு இருந்தா படித்தவங்களும் இருப்பாங்க படிக்காதவங்களும் நறைய பேர் நம்ம பாக்க முடியு இருந்தாலுமே வந்துட்டு ஒரு படித்தவர்களுக்கு வந்துட்டு இந்த எடத்துல எப்டி நடந்துக்கணும் அப்டின்ற ஒரு அறிவும் கூட இருக் கு அப்டின் சொல்ட்டு சொல்லலாம் ஆ இப்ப இந்த எடத்துல யாரார்கிட்ட எப்டி நடந்துக்கணும் எந்த எடத்துல எப்டி நடந்துக்கணும் யாருகிட்ட எப்டி பேசணும் அப்டின்ற ஒரு விஷ்யம் அது இல்லாம வந்துட்டு இப்ப ஒரு வெளிய போனுனா வந்துட்டு ஒரு ஒரு போர்ட்ல ஏதா எழுதிருக்குன்னா வந்துட்டு படிக்க தெரியாம இன்னொருத்தர்கிட்ட ஒரு ஹெல்ப் கேக்றதோ அந்த மாரி விஷ்யங்கள் பண்றது மத்தபடி வந்துட்டு மோ ரு ரொம்ப வயசானவங்க தெரில அப்டினா வந்துட்டு நம்ம இது பண்ணலா இதே வந்துட்டு சின்ன வயசு பசங்ளே வந்துட்டு இப்ப எதும் படிக்காம ஆ ஊதாரித்தனமா சுத்திக்கிட்டு அதுக்கப்றம் படிப்பறிவு ஏறாம வந்துட் டு அந்த மாதிரி சுத்திட் இருக்றவங்களுக்கு நம்ம பாத்தா நமக்கு அ நமக் வந்துட்டு அவுங்க மேல ஒரு கோவம் தா வரும் ஏ கொஞ்சோ ஒரு நல்ல ஒரு படிச்சிருந்தா வந்துட்டு இவுங்க ஒரு நல்ல வேலேல இருந்திருக்கலாமே ஒரு நல்ல ஒரு எடத்துக்கு போய் இருந்திருக்கலாமே அப்டினு அந்த மாரி இருந்திருக்கலாமே
தோழி நீங்க பேசுறது ரொம்ப பிரேக் காது தோழி
அப்டிங்ளா
ஆ இப்ப கேக்குது இப்பனாத் தெளிவா கேட்குது கொஞ்சோ ம் ஆ நேரா வச்சு பேசுங்க தோழி அந்த பக்கம் திரும்பறேட்டு பேசுற மாரி இருக்கு
செரிங்க தோழி ஓகே ஆ அது மாதிரி இருக்கும் போது நீங்க பாத்தீங்னா வந்து ட்டு அந்த ஒரு படித்தவர்கள் படிக்காம இருக்கறவங்களுக்கு அந்த டிஃப்ரன்ஸ் வந்துட்டு நமக்கு நல்லாவே தெரியு இப்ப ஒரு நம்ம ஒரு எடத்துக்கு போனுனாவே வந்துட்டு அந்த மாரி நறைய ஒரு நிம்ஷோ
ம்
அந்த மாதிரி வந்து நல்லே ஒரு டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியு யார் வந்துட்டுப் படிச்சிருக்கா எந்த மாரி நடந்துக்குறாங்க இப்போ வந்துட்டு ஒரு சண்ட போட்டுக்கிட்டு ஒரு இஷ்டத்துக்கு என்னென்னவோ பண்ணிட்டுருக்காங்கன்னு நமக் கு தெரிஞ்சிரு இவுங்க வந்துட்டு படிக்காதவங்க இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்டின்றது ஏனா ஒரு பள்ளிக்கூட் நம் நம்ம ஒரு எடத்துக்கு போனோனாவே நமக்கு வந்துட்டு நமக்கு எந்த எடத்துல எந் எப்டி நடந்துக்கணும் ஒரு பங்க்சுவாலிட்டி அதுக்கப்பறோ வந்துட்டு ஒரு யார்கிட்ட எப்டி நடந்துக்கணும்னு எப்டி பேசணும் அப்டின்றது எல்லாமே வந்துட்டு நம்ம ஒரு அவரு அவரு ஃப்ரெண்ட்ஸ் கூட சே சேரும் போதோ இல்ல வந்துட்டு ஒரு டீச்சர்ஸ் கிட் ட நடந்தக்கும் போதும் உத்துட்டு எல்லாமே பண் பண்றத பாக்கும் போதோ படிக்கும் போதோ நமக் அந்த ஒரு அறிவுன்றது நமக்கு வரும் இதே படிக்காம இருந்தோன வந்துட்டு அந்த ஒரு ஒரு நாலேஜு என்றதே நமக்கு இருக்காது எப்டி வேணாலு இருக்கலா அப்டின்ற மாரி ஒரு மைன்ட் செட்டிருக்கும் அந்த அந்த ஒரு விஷ் விஷ்யம் வந்துட்டு நம்ம எல்லாருமே வந்துட்டு அதுக்குதா வந்து படிச்சிருக்கணும் அப்டின்றது வந்துட்டு நம்ம வந்துட்டு ரொம்ப உறுதிப்படுத்தணுன்ற அந்த கவர்மெண்ட் சைட்ல வந்தும் நறைய விஷ்யங்கள் வந்துட்டு இப்ப நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்லியே எடுத்துட்டீங்கனாவே இர் பாத்தீங்கனா வந்து நறைய வந்துட்டு ஃபேமிலிஸ்ல வந்துட்டு அவுங்களால வந்துட்டு ஒரு ம் அ காலை உணவோ இல்ல மதியம் உணவோ அதெல்லா குடுக்க முடியாது அந்த மாரி இருக்கும் போது ஸ்கூலுக்கு அனுப்பனும் அப்டின் கூட நனைப்பாங்க நறைய பேரன்ட்ஸ் அந்த மாரி இருக்கும் போது என்ன பண்ணா முடியு செரி ஓகே நமக்கு ஸ்கூல்ல வந்துட்டு காலை உணவு மதியம் உணவெல்லா இப்ப குடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாரி குடுக்கும்போது செ செரி ஓகே நீ போய்ட்டு வா அப்டின்ற ஒரு ஊ ஊக்கப்படுத்தி வந் அனுப்பறதுக்கும் நறைய வாய்ப்புருக்கு அப்டின் சொல்ட்டு சொல்லலா அதனாலயே வந்துட்டு இப்ப நறைய பேரு வந்து இந்த ஒரு ஆக திட்டத்தினாலயே வந்து நறைய பேரு ஸ்கூலுக்கு அனுப்பறாங்க பசங்கள அப்டின் கூட பாக்லா ஏனா சின்ன கொழந்தைகள கொண்டு போய் விட்றது அந்த மாரி தனியா ஸ்கூலிருக்கு அதில்லாம பெரியவங்க போய் படிக்கறதுகானு சொல்லிட்டு தனிய ஸ்கூலிருக்கு அந்த மாதிரி அவுங்ளுக்கு உணவும் கொடுத்து நல்ல ஒரு படிப்பும் குடுத்து வந்துட்டு நம்ம கவர்மெண்ட் வந்து நல்ல ஒரு அவுங்கள ஊக்கப்படுத்துறதுக்கு வந்துட்டு ஏனா நறைய லீ வருஷம் முன்னாடி இருந்து வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த மாரி நறைய வந்துட்டு திட்டங்கள் வந்து இல்லன்னு கூட சொல்லலா இருந்துச்சு பட் இருந்தாலு வந்துட்டு நறைய பேர் வந்து நம்ம எதுக்கு படிக்க அனுப்புனுஅது ரொம்பா முக்கியமா அப்டின்ற மாரி இருந்தத காலமும் வந்துட்டு ஆனா வந்துட்டு இப்போ வந்துட்டு நறைய விஷ் யங்கள் மாறிட்டு வருது படிக்க விடாம ஒரு மா திரி எல்லாரும் நல்ல நிலமைக்கு வரணு அப்படின்ற ஒரு விஷய வந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறே
கண்டிப்பா ரொம்ப சரியா சொன்னீங்க இப்போ வந்து படித்தவர்கள் வந்து படிக்காதவங்களுக்கு வந்து இப்போ ஏதாவது ஒரு பப்ளிக்ல போனா வந்து ஹெல்ப் பண்றது அந்த மாரி இது எல்லமே நடக்குது இல்லாங்கலா அந்த மாரி இதல வந்து பார்த்திங்கனா இப்போ சமிபத்திலா நானு ஒரு இது வந்து பண்ண நா வந்து அப்போ நானு கணவரும் ஒரு பேங்க்கு வந்து போய்யிருந்தோ அந்த பேங்க்ல வந்து பாத்திங்கனா அந்த ஒரு அ ஜாயிண்ட் அக்கவுண்ட் இது பண்றதுக்காக போயிருதோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா நா பார்ம் பீல் பண்ணிட்டு இருந்தேன் சோ எனக்கே வந்து பாத்தீங்கன்னா நெறைய பார்ம் கொடுத்தாங்க ஒரு பத்து பார்ம் பக்க கொ கொடுத்தாங்க அப்புறோ ஒரு லெட்டர் எழுதி கொடுங்கன்னு சொல்லிட்டு எனக்கே நேரம் பத்ல அத என முடிச்சுக்கு நாங்க இன்னொரு பக்கம் போகற வேண்டிய வேலையும் இருந்தது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்தாரு ஒருத்தர்னா ஒரு முப்பத்தஞ்சு வயசு அந்தமாரிதா இருக்கு கம்மியாக தா இருக்கு அறவந்து வந்துட்டு இந்த மாரிக் இது கொஞ்ச ஃபில் பண்ணி தரீங்களா எனக்கு வந்து எழுது படிக்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செலான் மாரி கொடுத்தரு கொடுத்துட்டு செலான் இல்ல அ அது வந்து பார்த்திங்கனா ஒரு பார்மு எதுக்கு அப்படினா போன் நம்பர் வந்து பழைய நம்பர்லாயிருந்து புதிய போன் நம்பர் மாத்தரத்துக்கு அந்த ஒரு மாரி ஒரு பார்மு ஃபில் பண்ண தெரியாதுன்னு கொடுத்துதாறு அப்போ வந்து சேரி ஃபில் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கு ஒரு டிடிஎ எல்லாமே வாங்கி ஒண்ணும் இல்ல அ அதல வந்துட்டு அவரோட அ தனிப்பட்ட விவரம் தா பில்லு பண்ண சொல்லியிருநந்து அவர் கையில் எல்ல டாக்மெண்ட்ஸ் வைஞ்சினுருந்தார் அது பார்த்துகூட அத ஃபில் பண்ண தெரிலா அந்த மாரி இது இருந்தாரு சேரி கொடுங்க அப்படின் சொல்ட்டு அவங் ல சோ அந்த மாதிரி இருக்கு போது வந்து பாத்தீங்கன்னா இப்போ என் கணவர் வந்து இல்லைங்க இந்த மாதிரி எங்களுக்கு நேரமாச்சுங்க இன்னொரு பக்க வேற போனு எங்களுக்கே பாருக்காங்க எவ்வளவு ஃபாம் கொடுத்துறாங்கா அப்படின்னு சொல்லிட்டு பாதிலேயே அவர் இது பண்ணிட்டாறு ஏன நாங்க ஃபாம் ஃபீல் பண்ணனு அப்படியின்றதுகா அப்புறோ சேரி சொல்லிட்டு நீங்கங்க அங்க உக்கதினா இருக்கிறவங்கட்டா கேளுங்க அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படி சொல்லிட்டு அங்க இருக்கிற பிளாங் பேங்க எம்ப்ளாயிவோ வந்துட்டு சாப்போர்ட் பண்ண சொல்லிட்டு சோ அந்த மாதிரி எந்த மாரி இன்னல்கள்ள எல்லா பேஸ் பண்றாங்க பாத்தீங்களா ஏன்னா எல்லா நேரத்துலயும் எல்லாரு உதவாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா தோழி
இப்ப நீங்க சொல்றது ரொம்ப அ ம் நானும் பா்த்திருக்கே இந்த மாரி விஷயங்களை கடந்து வந்திருக்கே அப்படி பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சவங்களே கூட இப்போ வந்து சின்ன வயசுல இருந்தே நா பாார்த்திருக்கே ரெண்டு பசங்க இருக்காங்க ஒரு அப்பா அம்மாக்குன்னு வச்சுக்கலா அவங்க வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா எங்க ஏஜ் குரூப்பே தா கொஞ்ச ஒரு ரெண்டு வயசு கம்மியா இருக்கு அவ்வளவுதா அப்ப நாங்களு படிச்சுட்டு இருந்தோ ஆனா வந்துட்டு அவங்களு படிச்சுட்டு தா இருந்தாங்க நடுவுலையா வந்துட்டு அவங்களுக்கு அந்த படிப்பு மேல இந்த ஒரு இன்ட்ரஸ்டோ அந்த இது போயிடுச்சு அதனால நா ஸ்கூல் மார்க்கு கம்மியா வந்ததுனாலயோ என்னு தெரியல வீட்டுலய வந்துட்டு சேரி ஓகே நீ போகலனா என்னவோ பண்ணிட்டு போ அப்படின்ற மாரி விட்டுட்டாங்க அவங்க வேலைக்கு போகும் போது கூடவே கூப்பிட்டு போய் நா என்னோட வேலையை நீ செய்ய அப்படின்ற மாரி கூட கூப்டுட் போயிட்டாங்க அதனால வந்துட்டு அவங்க ஒரு அஞ்சாவது கூட படிச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறே அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ பாத்தீங்கன்னா வந்துட்டு அவங்க வளர்ந்து இருக்காங்க அவங்களுக்கு வயசே முப்பத்தஞ்சு முப்பத்தி ஆறு அந்த ஏஜ் வந்துட்டாங்க பட் இருந்தாலுமே இப்ப அவங்களால சரியா வந்துட்டு ஒரு இங்கிலீஷ் வந்து ஒரு சென்டன்ஸ் கூட படிக்க முடியாது ஒரு வேலை செய்யறது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு வேலை அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு ஏதாவது ஒரு சின்ன ஒரு வேலை அந்த மாரி ஆட்டோ ஓட்டுறது இல்லைன்னா ஒரு கார்பன்ஸ் வேலை செய்யறது அந்த மாதிரி ஒரு வேலைதா வந்துட்டு அவங்களால செய்ய முடியுது ஒரு கைத்த தொழில் மாரி ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு அவங்களோட வேலையே வந்துட்டு பாரத்துட்டு இருக் அவங்க வந்துட்டு அவங்களால வந்துட்டு அடுத்த ஒரு லெவலுக்கோ முன்னேறவோ அந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு வரேன் இந்த கல்வின்றத வந்துட்டு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணு அப்படின்றத அந்த சின்ன வயசுல அவங்க விட்டுட்டாங்க ஒரு அஞ்சாவது வரைக்கு படிச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன்னா படிக்காம விட் விட்டதினால அம்மா அப்பாவ வந்துட்டு அவங்க ஊக்கப்படுத்தி இல்ல இல்ல படிப்புன்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லட்டு அவங்க ஊக்கப்படுத்தாம விட்டதுதா வந்துட்டு இங்க வந்துட்டு இப்போ லைஃப்ல வந்து இப்ப அவங்களுக்கு அப்பா இல்ல அம்மா இருக்காங்க அம்மாக்கு வந்துட்டு எதுவும் படிக்க தெரியாது எதுவு பண்ண தெரியாது அப்படி இருக்க சூழ்நிலையில ரெண்டு பசங்களுமே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு நிலைமில இ இல்லாம சரியா படிக்காம ஏதோ ஒரு வேலையை செஞ்சட்டு அவங்களுக் இன்னும் கல்யாணம் ஆகாம அந்த மாதிரி வந்துட்டு அவங்க லைஃபே வந்து முடிஞ்சிருச்சு அவங்களுக்கு அந்த லெவலக்கு என்ன பண்றதுனே தெரியமாட்டேங்கு யாரு ஹெல்ப்து இருந்தே ஆகணு அப்படின்ற ஒரு நிலைமையில இருக் அவங்க பாக்கறதுக்கு நம்ம கஷ்டமா இருக்கு இதே வந்துட்டு அவங்க அப்பா அம்மா வந்து சின்ன வயசுலயே அவங்க ஊக்கப்படுத்திப்ப ஒரு டென்த் வரைக் ஒரு டுவல்த் வரைக்குமாது படிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படிக்க வச்சிருந்தாங்கன்னா இப்போதைக்க ஒரு நல்ல ஒரு அ ஏதோ ஒரு நல்ல ஒரு அப்பா ஒரு நல்ல ஒரு வேலையிலோ ஒரு நல்ல ஸ் சம்பலத்துலா அவங்க வேலை செஞ்சட்டு இருப்பாங்க அவங்க லைப் அவங்க அவங்கள வந்து அவங்க கையர ந ந நடத்திட்டு இருப்பாங்க அவங்க அம்மாவே நல்லா பாத்துக்க முடியும் அப்படின்ற மாரி நா நினைச்சே பட்டு பட் அவங்க அந்த டைம்ல வந்துட்டு ஊக்கப்படுத்தாம பரவால்ல படிக்கல போயிட்டு போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டதுனால அவங்க வந் அவங்களோட ஃபியூச்சர்ல வந்துட்டு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க இப்ப அவங்க ஒரு கல்யாணம் ஆச்சுன்னால அந்த கொழந்தைய பாத்துக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவாங்க சரியா ஒரு பினான்சியலா அவங்களால இன்டிபெண்டண்டா இது பண்ண முடியாது அந்த மாரி ஒரு சூழ்நிலை இருக்கு படிப்புன்றது நம வந்துட்டு பன்னாரம் வந்துட்டு நெறைய பேர பாக்கறோ அப்படின்றதுதா நா சொல்ல வரேன் தோழி
கண்டிப்பா தோழி இப்ப வந்து ஒரு கல்யாணமாகி ஒரு லேடிஸ் இருக்காங்க அப்படின்னா கூட அவங்களும் படித்து இருக்கிறனாலதா வீட்ல இருந்து ஏதோ ஒரு தொழிலோ ஒரு வேலையோ இப்ப எல்லா வந்து பாார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமா வந்து வேலை கிடைக்குது ஒரு ஃப்ரீலான்சிங் ஒர்க் ஆகட்டு எல்லாமே வந்து சுலபமா கெடைக்குது அப்ப வந்து நம்ம அந்த படிச்சிருந்தாதா நமக்கு வந்து ஓ சரி இத்தன வாய்ப்புகள் இருக்கு இது இது நம்ம பண்லா வீட்டுல இருந்தே வருமான மீட்டலா தொழில் பண்ணலா அப்டிங்கறது எல்லாமே அவங்களுக்கு புரியு தெரியு இல்லைங்களா
கண்டிப்பா ரொம்ப சரியா சொன்னீங்க அதனாலதா வந்துட்டு படிப்பு முக்கியம்ன்றதுக்காக இப்ப எல்லா கிராமப்புறகங்கள்ல கூட வந்துட்டு அ சின்ன குழந்தைங்களா இருந்தாலு சரி இல்ல படிக்கலன்னா பரவாயில்ல நம்ம வந்துட்டு ஏதோ மாடுமேச்சுட்டு இருப்போ ஏதோ அம்மா அப்பா அந்த மாதிரி அவங்க தாத்தா பாட்டிலா பண்ணிட்டு இருந்திருப்பாங்க சரி நீயு அதயே பண்ண அப்டின்னு சொல்லிட்டு விடுறதுக்கு நறையா வாய்ப்பு இருக்கு ஆனா வந்துட்டு இப்ப வந்து படிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவோ குடுக்கணு ஒரு நல்லக்கி வேலைக்கு போனு ஒரு ஐ டி ஜாப்க்கு போனுனு சொல்லிட்டு இந்த கிராமப்புறங்கள்ள இருக்கிறவங்களு வந்துட்டு அவங்க பசங்கள வந்துட்டு நல்லா ஊக்கப்படுத்தி ஆ கவுர்மெண்ட் சைட்ல நல்லா ஒரு சப்போர்ட் இருக் கரனால நல்லா ஊக்கடுத்தி நல்லா படிங்க படிங்கன்னு சொல்றதுனால நல்ல ஒரு மார்க்கு எடுத்து இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்க கூட நல்ல ஒரு மார்க் எடுத்து நல்ல ஒரு பொசிஷனுக்கு போறாங்கன்ற பாக்றதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அவங்களுக்கெல்லா இன்னு கூட அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு நல்ல நெலைமைக்கு வரணு அப்டின்னு சொல்லிட்டு எல்லாரு சப்போர்ட் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கு
கண்டிப்பா ஆமா தோழி ஆ இப்ப வந்து வயதான காலத்துலயு வந்து படிக்கிறவங்கள்ளா இருக்காங்க அந்த மாரி கொஞ்சொ வயதானாலு கொஞ்சோ அவங்க வந்து படிச்சாங்க அப்டின்னா அவங்களுக்கு நல்லது இல்லைங்களா
கண்டிப்பா ரொம்ப சரியா சொன்னீங்க
சரிங்க தோழி இன்னொரு தொடர்ப்புல இணைவோ நன்றி